ஆ கேக்குது ம் அ நா வந்து இப்ப என்ன சொல்டு அப்டினா நாம வந்து தோ சாம்பார் எப்டி பண்லான் பேஸ்லாமா
ஆ
ஆ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சாம்பார் எப்டி வெக்கணு என்னான்ட்டு
ஆ ஓகே ஆன் பண்ற ஆ ஆ ஃபோர்ஸ் ஃபோலோர ட்ரை பண் சொல்ற ம் சொல்லுங்க அந்த லிப்ட் ஒர்க் ஆவலங்ளா
ஏ
இல்ல சடனா வெளிய ஓப்பன் ஆயிட்டு இருக்கே
அ சேரி தம்பி எங்க இருக்காரு
மேல டிவி பாத்துட் இருக்கார்
ஆ ஆ சேரி சேரி நீங்க மோட்ரு போட்றதுக்காக வண்டி வந்தீங்ளா
ஆமாங்க மோட்டர் போட்றத்துக்காக வந்தங்க
ம் சேரி இப்போ நம்போ சமையல பத்தி பேசுவோ அ இப் ப வந்து சமையல் அப்டின்னா நெறைய பேரு வந்து நா நா இப்ப எனக் கு தெரிஞ்ச வர்லையு சாம்பாரு அப்டியன்னா ஏ ஆ என்னாங்க உங்ககிட்ட ஒரே சத்தமா இருக்குதுங்க
நா என்னா பண்ணற்துங்க சத்தமா இருந்தா சத்தோ வர்றத்தா கீழ மோட்டர் போட்ருக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க
ம் கொஞ்சோ அந்த படிக்கட்டாண்ட வந்து நின்னுக்கோங்க ம் அந்த ரோட்ல போற சத்தோல்லா கேக்காது
அ ஒன் மினுக்கா இப்ப கேக்கலையா
ம் இப்போ கொஞ்சோ பரவால்ல
ஆ சொல்லுங்கா
ம் இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைலயு நாங்க சாம்பார் அப்டின்னு பாத்தீங்கன்னா முருங்கக்கா ஆ இல்லன்னா பீன்ஸ் ஆ அது இல்லன்னா கத்திரிக் கா
ஆ
இல்ல சௌசௌ இந்த நாலு ஆமா அங்
தெரியாது சௌசௌ ன்னா
சௌசௌ அப்டின்னா அது வந்து கொஞ்சோ ஆ அ பச்ச கலர்ல இருக்கூங்க காய்
ம்
அ அது மட்டு இது இந்த நாலு காய்கறி மட்டுந்தாங்க போட்டு சாம்பார் வைப்போ அ ப்டி இல்லன்னா கேரட்டு கத் திரிக்கா போடுவோ இல்ல முள்ளங்கிலயு சாம்பார் வைப்போ ஆ கேரட்டு அ கேரட் வந்து ஒரு ஆப் ப்ஷனல சேத்துப்போங்க அ எல்லா காய்கறிலயு கேரட்டு போட்டா நல்லாருக்கும் சாம்பாரு அப்டின்னு ஆனா நா நேத்து வந்து ஒரு விஷயோ கேட்டங்க ம் நா எதிர்பாக்கல நாங்க நெனைச்சும் பாக்கல பீட்ரூட்ல கூட சாம்பார் வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சத்தியமா
ம் தெரியாதுங்க கத்துக்கோனுங்க நா நைட் டூட் போறே அங்க சாப்பா அன்னிக்கு கத்துக் குடுப்பாங்க அவங்க பீட்ரூட் சாம்பார்னு
ஆ அதா அதாங்க எ பையன்தா சொன்னா பீட்ரூட்ல சாம்பார் வச்சு குடுத்தாங்க இப்ப எங்க வீட்ல வந்து கொஞ்சோ மொளகா தூள் அதிகமாயிட்டு சாம்பார் வந்து கொஞ்சோ செகப் பா இருந்தாலே இது என்ன எப்டி இந்த அ இந்த கலர்ல இருக்கு அப்டின்னு சொல்வாங்க
ம்
ம் அது பாத்தா இந்த அந்த நெற த்துல அந்த இ செவப்பு முழுசா நம்மளோட ர த்தமோட நெறத்துல தாங்க இருந்தது
ம் ஆனா அது சாப்ட்டுருக்கங்க நானு
ஆ ஆ ஆனா அதா ந்தாங்க அந்த அதையோட டேஸ்ட் எப்டி இருந்துது
சாம்பார் மாரிதா இருந்துதுங்கா
ஆ கண்ண மூடின் சாப்புட்டா சாம்பாரு
ஆமாங்கா கண்ணு மூடிக்குன்னா அது சா சாம்பாரு நெனச்சு சாப்பணு
நா செரி செரிங்க அந்த மாரி
னா அது ரத்தோனாங்க
சேரி செரிங்க ஆ நம்ம பேசு செரிங்க சாம்பார் எப்டி வைக்கணுனு பாப்போ ஆ உங்களுக்கு அது தவரம் பருப்பு தெரியுல்ல
தெரியாதுங்க
ஆ சரிங்க அப்ப ஒரு அ கொஞ்சோண்டு ஒரு கால் கப்பு தொவரம் பருப்பு போட்டுக்ணு அதுக்கப்புறமா அதுலே வந்து கொஞ்சொ பூண்டு உருச்சு பூண்டு போட்டுக்ணுங்க
ஆங்க
பூண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயு தண்ணியு ஊத்திட்டு ஆ ஒரு ரு நாலஞ்சு விசில்க்கு வெச்சர்னுங்க
ஆங்க
அத வெச்சுக்கிட்டு அத தனியா எடுத்து வெச்சிர்னுங்க
ம்
அதுக்கப்றமா வந்து நம்ம தனியா ஒரு பாத்துரத்துல எண்ணெய கொஞ்சொ ஊத்திக்ட்டு அதுல வந்து கொஞ்சொ எண்ணெ கொசுச்சது கொதிச்சதுக்கு அப்றமா இல்ல கொஞ்சொ சூடானதுக்கு அப்றமா அவ் கொஞ்சொ கடுகு போட்டுட்டு
ம்
அது கொஞ்சொ வெடிச்சதுக்கு அப்பறமா கருவேப்பில போட்டுருணுங்க கருவேப்பிலைக்கு அப்பறமா ஆ ஆமா செரிங்க ஓ சொல்ல கூடாது
அ சரிங்க இப்ப என்னா பண்ணுங்க எந்த நாட்டியொ நாட்டியொம் பண்ணுமாங்க
நா சொல்றது கேளுங்க நம்ம வந்து கரெக்டா பேசுனாதாங்க எல்லாரு வேல்யூ குடுப்பாங்க
ஆமாங்க அதா பாத்த நா
ம் நீங்க எங்ககிட்ட பேசும்போதுதாங்க இப்டி எல்லா பேஸ்ரிங்க
இல்லங்க நா யார் கூட வாலா இப்டிதா பேசுவேங்க
அ செரிங்க வெங்காயொ நறுக்கி வச்ச வெங்காயொ போட்டுட்டு அது கொஞ்சொ ப்ரவுன் கலர் ஆனதுக்கு அப்றமா தக்காளிய போடுங்க தக் க்காளிய போட்டுட்டதுக்கு அப்புறமா அதையு கொஞ்சொ ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க நறுக்கிய வெ முருங்கக்கா அ அந்த முருங்கக்கா அதுல போட்டுர்லாங்க அதுக்கப்புறமா கொஞ்சொ ஃபிளேக் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிம்ஷொ விட்ருங்க அப்புடியே
ஆங்க நை நைன்டீன்த் ஜூன் டொண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் ஒன்னு ஒன் ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ
எங்கங்க
கேஃப் கேஃபு ஜூஸுங்க ஜூஸ் கார்டனா அது வந்து எங்க இருக்கன்னா ஃபஸ்ட்டு மெய்ன் எஸ் பி ஐ கால்னி ஆசில இங்கதாங்க பை ஒன் கெட் ஒன்னாங்க
செரி இருங்க நம்ம ஒரு இது பேசும்போது அத முடுச்சுட்டதுக்கு அப்பறமா தாங்க இன்னொன்னு பேசணு இல்லன்னா வந்து அது அ அதுக்கான வேல்யூ கெடையாதுங்க
ஓகேங்க பேசுங்க சாம்பார் தானே சொல்லுங்க
ம் அதுக்கப்ர்மா முருங்கக் கா வந்து கொஞ்சொ இதா வதங்குனதுக்கு அப்பறமா ஆ கொஞ்சமா மொளகாதூளு உப்பு தண்ணியு சேத்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க
ம்
அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம குக்கர்ல இந்த பருப்பு வெந்த பருப்ப வந்து வந்து நல்லா கடஞ்சு எடுத்துக்கணு
ஆ ஆமாங்க
ஆ அது கடஞ்சு எடுத்துட்டதுக்கு அப்பறமா இந்த முருங்கக் காய் எந்த காய் போட்டாலு சரிங்க அது வெந்துருச் ச்சு அப்டினா அதுக்கப்புறமா வந்து இந்த பருப்ப ஊத்திடனுங்க அதுல பருப்பு ஊத்திட்டு ஆமா ஆமாங்க பருப்பு கடைஞ்ச பருப்பு ஊத்தி வுட்ரணு
ஆங்க
ஊத்திட்டதுக்கப்புறமா அ ஆ என்ன சொல்லணு ஆ அதாங்க ஆ கொஞ்சோ புளி ஊத்துறவங்க ஊத்துறாங்கங்க இல்ல மாங் கா பச்ச மாங்கா போட்லா
பச்ச மாங்கா பெங்ளூரு மாங்கா போட்லமாங்க பெங்ளூரு மாங்கா
ஆமா ஆமாங்க போட்லா
அது பேரு யாங்க எனக்கு ஒரு டவுட்ங்க பெங்ளூரு மாங்கான்னு யாங்க சொல்லுவாங்க அது
தெரிலங்க ஒருவேள அந்த பக்கோ வளைய வக்கிறனால அந்த பேரு இருக்கலா எனக்கு சரியா தெரியாதுங்க
அதா அந்த மாங்காக்கு எல்லாரு பெங்ளூரு மாங்கான்னு யா சொல்லுவாங்கனு டவுட்
ம் அதா அது அந்த பக்கோ அதிகமா வளையிதோ அந்த நாட்ல அதிகமா வளையுதோ என்னவோ இப்ப நீங்க வாங்கி சாப்ட்டீங்களா இப்ப இத்தன நாளா அங்க இருக்கீங்க இப்போ வா நீங்க வாங்கி சாப்ட்டீங்களா
நானு சாப்பிட்லங்க
ஏங்க
அது பெங்களூரு மாங்கனு ஏன்றாங்க சென்னை மாங்கா சொல்லலா இல்ல ஆந்திரா மாங்கா சொல்லலா இல்ல யா பெங்ளூரு மாங்காவே சொல்
அது வந்து அது அதாது அங்க அதிகமா வளைய வைக்கிறதுனால அங்க அதோட பேர் வந்திருக்கலா
ஆ
ம் இங்க வந்து வளை வக்கிறதுக்கெல்லாமே நெறய பேர்கள் இருக்கு பெங்களூரா ஒண்ணு இருக்கு மல்கூபா அப்டின்னு இருக்கு ஆ நா கேள்விப்பட்டது வறிலயு ஆ போனி சாயோ பேனிசாயோ பேனி சாயோ சொல்லுவாங்கங்க
ம் ம் ஆந்திரா ஆந்திரா ஆந்திரா என்னென பேர் இருக்காங்க பெங்ளூர் மாங்கா மாதிரி ஆந்திரா என்னென்ன இருக்கா
ஆ அதெல்லா எதுவு இல்லங்க நீங்க ஒரு வேள புதுசா வளைய வச்சீங்கன்னா உங்க விருப்பத்துக்காக நீங்க வேணா வச்சுக்கலாங்க
ம் நீங்க வைங்க நீங்க வளய வச்சு வைங்க
எனக்கந்த அளவுக்கு டேலண்டட் எல்லா கிடையாதுங்க எங்க பெரிய பையனுக்கு ரொம்ப அதிகமான டேலண்ட்ருக் குதுங்க அவன் மண்ணே இல்லாம மாங்காவ வளய வைக்கிறேனு சுத்திட்டுருக்கா
ஆமாங்க கோய இல்லாது முட்ட கூட வைக்காங்க
ஆ ஆமாங்க நாங்க எங்க குடும்போ முட்டைஅதிகமான வெலதாங்க அதனால வந்து வண்டில எடோ இல் இல்ல அங்கயே வாங்கிக்கலா அப்டின் சொல்லிட்டாங்கங்க இங்கேயு எட் ரூபா சொல்றாங்கங்க
எட் ரூபா சொல்றாங்க அங்க
ஆமா
என்ன கேட்டா மா முட்டை வாங்காத ஒரு முட்டவாங்கணும் வாங்காது இட முன் கோயில் இலாங்க
வேர என்னங்க
முட்ட முட்ட காசு கம்மியாகுமாங்க
எப்பங்க
தெரியாதுங்க அவங்க சொன்னாங்கங்க எல்லாம் இப்போ கோல்டு கோல்டு ரேட் பாத்தீங்களாங்க
எவ்ளவுங்க பத்து கிராமுக்கு வந்து நாலாயிரம் குறைஞ்சிருக்குது அப்படின்னா ஒரு கிராமக் கு நால நூறு குறைஞ்சிருக்குது அவ்ளதாங்க அதுக்கு மிஞ்ச எல்லாம் எதுவும் குறைலங்க
ம் எதோ ஒன்னு கம்மியா இருக்கு திடீர்னு பியூச்சர்ல இன் கிரீஸ் ஆவலாம் இன்கிரீஸ் ஆவல ஆவாதன்னு நினைக்கிறே
ஆஹ் ஆஹ் சரி சரிங்க நான் அப்புறமா கலந்து பேசலாமா
கலந்தா டைம் ஐ டைம் இன்னும் இருக்குங்க
ஆஹ் இல்லங்க வேற யாரோ வந்திருக்காங்க கொஞ்சம்
உன்னு ஒரு நிமி ஒன் ஒரு நிமிஷ தா இருக்குங்க ஒரு நிமிஷோ இருக்க மாட்டாங்கா அவங்கோ
இல்ல யாரோ வந்திருக்கறாங்கோ
அங்க ஒன் மினிட் இருக்கு அது என்னென்னா ஆவும் என்மோன்னு
இல்ல இல்ல ஒன்னியோ ஆகாதுங்க
ஒன்னியோ ஆகாதா ஆல்ரெடி இங்க ஒன் மினிட் அனா ஒன் மினிட் இல்லங்க ஜஸ்ட்டு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் இருக்கா அவ்ளதா ஃபார்டி செகண்ட்ஸ் இருக்குங்க இப்படி போய் அப்படி பேசன்ன என்ன தண்ணியோ ஏதோ ஒண்ணு எத்துட்டு வந்தா கூட ஆயிடுங்க
ம் சரிங்க முடிஞ்சிருச்சு ஆ நம்ம இன்னொரு வாட்டி பேசும்போது நா கண்டிப்பா உங்களுக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யணுன்னு சொல்லி தரங்க நீங்க தனியா இருக்கீங்கன்னு சொன்னாங்க நீங்க அப்படி இருக்கும் போது உங்களுக் ஒரு சமையலுக்கு இந்த மாரி சின்ன சின்னதா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா
கத்துக்குறங்க ஆல்ரெடி சொன்ன இல்லங்க கத்துட்டு இருக்காங்க
செரிங்க
ஆங்க ஏன் கை திட்டிட்டு இருக்காங்க அங்க வெளியோ கத்திட்டு இருக்காங்க அங்க ஒரு நிமிஷந்தா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா உனோ
சரிங்க நா இருக்கங்க
இருக்கிறீங்களாங்க எங்க போய் இருக்குறீங்க அங்க ஒன் மினிட் இருக்குங்க ஹலோ